ஹலோ ஹலோ கேள் கேக்குதா
ஹலோ
ஹலோ ஹலோ
ஹலோ கேக்குதா கேள்
கேக்குது இப்பதா கேக்குது சொல்லு
சொல்லுங்க நல்லாருக்கீங்ளா சாப்
நல்லாருக்க சாப்ட்ட சாப்ட்ட கொற கொறனு கே க்குது கேள் ஒ வாய்ஸ்சு ஹெட் செட்ல பேசுறியா
புடிங்ட்ட புடுங்கிட்ட புடுங்கிட்ட இப்ப கேக்குதா
அ இப்ப கேக்குது சேர் செரி ஹெட்செட் போட்ருந்தியா ஹெட்செட் போட்ருந்தியா
வேலப் பாத்துட்டுருந்த ஆமாமா
சே
வேல பாத்
சேரி சேரி ஓகே ஓகே அ பசங்க எல்லா தூங்கிட்டாங்ளா ம் என்னமோ கேட்டோமே டிஷ் ஷப் பத்தி என்ன என்ன டிஸ்ஸு கேட்டிருந்த
கொத்தமல்லி சட்னி கொத்தமல்லி சட்னி
கொத்தமல்லி சட்னியா கொத்தமல்லி கேக்கற மல்லி இருக்குல்ல ஃப்ரெஷ்ஷா அது தேங்கா கொஞ்சோ கொஞ்சோண்டு புளி ஒரு நாலு பட்ட மெளகா மல்லித்தழ நெறைய இருந்தா தேங்கா கொஞ்சமா வெச்சிக்கனோ தேங்கா நறையா இருந்தா மல்லித்தழய கொஞ்சமா வெச்சிட்டு இஞ்சி சேத்துக்கனு
ம் எது அதிகமா இருந்தா டேஸ்ட் நல்லா இருக்கோ
அது வந்து மல்லி வாசனையோட அது நல்லா இருக்கும் இது இஞ்சி வாசனையோட காரமா இதுவு நல்லா இருக்கோ எனக்கு இது ரெண்டுமே பிடிக்கு
ம் ம் ம் புதினா சட்னி அரைக்க தெரியுமா
பு தே இது இது வே இது என்ன மல்லித்தழைக்கு பதிலா புதினா போட்டுட வேண்டிது அதா புதினா சட்னி
உப்பு சொல்லவேல்ல
அ
உப்பு சொல்
என்ன சொல்லவே இல்ல உப்புல்லா எல்லாத்துலயு போட்னு தா அதையு சொல்லுவாங்ளா உனக்கு
என்ன ஆமா சமைக்கிற ஒனக்கு ஒனக்கு தெரியாதா நா என்ன இங்க யூடியூப் வீடியோவா எடுக்குற உப்பு போடனு உப்பு போடனோ தேங்கா எண்ண ஊத்தனு
அவுங்ளுக் விருபத்துக்கு ஏற்ப்ப எண்ணெயா ஆமா வானலி வானலி
எல்லாமே சொல்லனுமா ம்
ம் வேற என்ன என்ன தெரியு
வேற என்ன வேணு உனக்கு சொல்லு
எதாது புதுசா சொல்லுங்க
வேற என்ன வேணு வேற என்ன டிஷ்
புள்ளைங்களுக்கு
புதுஸ் புதுசான்னா கேர்ள் இன்னைக்கி மீள் மேக்கர் சிக்ஸ்ட்டி ஃபைவ் செஞ்சேன் நீ பண்ணிருக்கியா
பண்ணிருக்கேன்னு நெனக்கிறே
சூப்பரா இருந்துச்சுங்க அத செஞ்சு குடு
அததா பன்னிருக் சிக்கன் சிக்ஸ்டடி ஃபைவ்க்கு போட வேண்டிய அனைத்தையும் அந்த மீன் மேக்கரில் போடவும்
அப்படி சொ நா உப்பு சொல்லாததுக் கேளு நீ சொல்ல இது பண்ண இப்ப என்னன்னு கேட்டா ஒட்டாரு ஒனக்கு இருக்க ஒழுங்கா என்ன அ நீ சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ்ல என்னென்ன போடுவன்னு சொல்லு
சேர் நா சொல்றதுதா கரெக்டா கேட்டுக்கோ
ம்
முதலில் மீன்மேக்கரை வெந்நீரில் போட்டு எடு தெ அந்த நீரை கையால் பிழிந்து விட்டு
ம்
ஆ குட்டி குட்டியா பிச்சு எடுத்து வச்சுக்கணு அதன் மேல் சோளமாவு எதுக்கு
ஆ
சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மா பவுட்ரு அப்பற உப்பு லெமனு ஒரு சிக்கன்ன்னா முட்ட ஒடச்சு சேப்போ இதுல சேத்தன்னானு ஞாபக இல்ல
சிக்கன்ல நீ மு முட்ட ஒடச்சி சேப்பியா சிக்ஸ்டி ஃபைவ் போடுறதுக்கு
ஆ நல்லாருக்கூ ஆமா நல்லாருக்கூ
மஞ்ச கருவு சேப்பியா இல்ல வெள்ள கரு மட்டு போடுவியா
ஆ வெள்ள கரு மட்டுந்தாங்க போடனுன்னு நெனக்கிறே
மஞ்ச கருவ என்ன பண்ணுவ
மஞ்ச கருவ அப்டி போட ஒனே வெள் சே ரெண்டையும் போட்டனா இல்ல அத மட்டு போட் டனா ஞாபகம் இல்ல
அவ்ளோ நாளைக்கு முன்னாடியா செஞ்ச நீனு சிக்ஸ்டி ஃபைவ் எங்க வீட்ல வாரத்துக்கு ஒரு தடவ செஞ்சு ட்டுவ ம்
அங்க செய்யலாங்க இங்க செய்யறது கொஞ்ச கஷ்ட அது ரோஷினி கேக்கும்
ஆ
ஆனா செய்வது கஷ்டம்
அதெல்லா எட்டா கனியா வச்சிருக்க நீனு ஆ பிள்ளைங்களுக்கு பத்தொம்போதுதா இருக்கா சரி போய் போட்டுவா அடுத்த மணி எத்தன இங்க கல் பத்தொம்பது இருக்குல்ல உனக்கு நெட்டு திருப்பி கட் ஆயது ஒழுங்கா நல்ல எடத்துல வந்து பேசு
கேக்குறதாங்க இருக்கு இங்க வாங்கனா ஒன்னும் குழம்புக்கணு மாமா
ம் ம் என்னாத்த கொழம்ப சும்மா வச்சிட்டு ஆனா அ எல்லாரு இருக்கும்போது சிக்ஸ்டி ஃபைவ் போ ட்டன்னு வச்சுக்கய எப்டியு ஒரு ஒன்ற கிலோ போடணுமா நீங்க
போடணு வாங்கணு வாங்கற்து யாரு வாங் வாங்க செய்யறது யாரோ செய்வாங்க சாப்புட்றது எல்லாரு சாப் ஆ